துங்களா
ம் கேக்குதுங்
என்ன பண்றீங்க ஆ கேக்குது கேக்குது கிளியரா கேக்குது நானு சும்மாதா இருக்குறே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க நீங்க
அ நானு சாப்ட்டே என்ன சாப்ட்டிங்க
நா அக்கா வீட்ல இருக்கேங்க இங்க இத மார்னிங் தோச தா இது பண்ணாங்க மத்தியானோ இன்னு சாப்புல்ல லேட்டாதா சாப்ட்டோ நீங்க எனக்கு கேக்குது நா பேசுற வாய்ஸ் உங்ளுக்கு கிளியரா வருதா இல்லயா
இல்ல இப்ப லேட்ட தா ஆன்சர் வர மாரிருக்கு இப்ப ஓகே இன்னிக்கி ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு எதுவு ஸ்பெஷல் இல்ல எனக்கு கிளியரா தா வருது உங்ளுக்கு கிளியரா இரு க்கா இல்லியா
எனக்கு கிளியரா இருக்கு இல்ல என் ஃபோன் கா டவர் இல்லையான் அதா கேட்டே
இல்ல இல்ல எனக் கிளியரா இருக்கு ஓகேதா
நீங்க ஒர்கா இல்ல என்னங்க இல்ல இல்ல கேக்குது நீங்க ஒர்க்கா இல்ல எப்டி
இல்ல இல்ல நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா நா வீட்லந்து வேல பாத்துட்டுருக்குற இன்னைக்கு என இன்னைக்கு நாளைக்கு எனக்கு லீவு
ஓகே ஓகேங்க நா வீட்ல தாங்க இருக்க
செரி ஓகே உங்ளுக்கு கல்யானோ ஆயிர்ச்சா கொழந்தைங்களா இருக்காங்களா
இல்ல இல்லைங்க அலைன்ஸ் பாத்துட்ருக்காங்க
அப்டியா செரி ஓக் எனக்கு கல்யாண ஆயிர்ச்சு ஒரு பொண்ணு ரெண்டு வய்சு ஆகுது
ஓகே ஓகே
அப்றம் ஊர்ல எல்லா எப்டி பொங்கல் அந்த மாதிரி எப்டி ஃபங்க்ஷன்லா எப்டி கொண்டாடுவீங் ங்க பொங்கல்லா எந்த மாதிரி பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க
எப்பு போலதாங்க நார்மலா தா இது பண்ணுவாங்க ஃபஸ்ட் டே பொங்கல் வந்து எங்க அக்கா வீட்ல வைப்பாங்க அக்கா பொண்ணு இருக்காங்கட்டி அவிங்க வீட்ல ஃபஸ்ட் டே பொங்கல் வச்சாங்கன்னா ரெண்டாவது நாள் எங்க வீட்ல வப்பாங்க
அப்டியா
நீங்க சொல்லுங்க உங்க சைட்ல எப்டி வப்பீங்கன்னு
ஆ எங்க சைட்ல எப்டி வப்போம்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாளே காப்பு கட் டுன்னு சொல்லிட்டு காப்புக்கட்டு வந்து காலயில இருந்து சாய்ந்தரம் வரைக்கு ஆடு